நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நானு நல்லாருக்கேங்க என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சா
அ காலைல தோச சாப்ட்டாச்சு தேங்கா சட்னி வச்சாங்க
சேரி சேரிங்க
மதியானோ ஒரு கீர முருங்க கீர போய் பறிச்சுட்டு வந்தாங்க செடில லந்து இனிமேட்டுதா
முருங்கக்கீரைல என்னங்க செய்வீங்க
முருங்கக்கீர சாம்பார்
அப்டிங்ளா சாம்பாரா வச்சிருவீங்ளா சேரி சேரி நாங்க வந்து தீங்னா நா முருங் கீரைல வந்து நானுமே சாப்ட்டீங்ளான் கேட்டீங்ள மறந்துட்டங்க அ நானுமே சாப்ட்டங்க பூரி சாப்ட்டங்க
ஊரி
அ ஆமாங்க நீங்க முரங்க கீரன் சொன்னீங்கல்லங்க முருங்கக்கீர வந்து நாங்க வந்து பாத்தீங்கனா பொரியல் செய்வோங்க பொரியல்மை செய்வோ கூட் டுமயு செய்வோங்க அப்றோ கடையல் சொல்வாங்க இந்த மூணு விதமா அ செய்வோங்க கீர வந்து வாரத் துல ரெண்டு வாட்டி எடுத்துக்குறது நல்லதுங்க
எடுக்க இப்பதா முயற்சி பண்றோ கொஞ்ச கொஞ்சமா எல்லாமே
ஆமாங்க நீங்க வந்து உங்களுக்கு சப்போஸ் வந்து எடுத்துக்க புடிக்கலனா நீங்க நா வந்து இது பருப்பு சேர்த்து சாப்புடும்போது அது உங்களுக்கு ஒரு பொறியல் மாத்ரியோ இல்ல ஒரு கூட்டு மாத்ரியோவே இருக்கு அதனால நம்ம சாப்புட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்டாவு இருக்கு விரும்பியு நம்ப சாப்புட்லாங்க
கண்டிப்பாங்க அப்படி தாங்க செய்றாங்க முருங்க கீரை வந்து பொறரியல் பண்ணோம் அப்படின்னா ஒரு மூண் நால் பேர் இருக்காங்க குவாடிட்டின்றது கொஞ்ச கம்மியா வருல சாப்ட்ட மாரி இருக்காது அதனால சாம்பார் பருப்பு மாரி வச்சு அதுல போட்டுட்டோ அப்டின்னா சாப்ட்ட மாரி இருக்கு எல்லாருமே
றியவு கடைக்கு
ஆமா அதனால சாம்பார் செஞ்சரன்னு சொல்லிர்க்காங்க
ஆமாமாங்க இப்ப வந்து பாத்தீங்னா இந்த நாங்க வந்து பொதுவா இந்த அரக்கீர வந்து எடுத்துப்போங்க எப்பமே வந்து அரக்கீர வந்து எடுத்துப்போங்க ஏன்னா வந்து அதுல கொஞ்சோ கால்சியம் அதிகோ அப்டின்றனால நா அதுல வந்து அ தெனமு அத வந்து சமச்சு சாப்பக்க முடியாதுன்றனால ரெண்ட் நாள் ஒரு வாட்டி வந்து இது பண்ணுவோம் என்னன்னா கொஞ்ச கீர கெடக்க மாட்டிருக்கங்க கிடைக்கும் மோதல்லா வந்து வாங்கி போங்க நாங்க சந்தைக்கு போனாதா கொஞ்ச கொடக்கிது இங்க இருக்க பக்கத்துல இருக்க கடையெல்லா வந்து கொஞ்சம வாடன மாரிதான்ங்க கெடக்கிது ஏவு கீர
கண்டிப்பா அங்க இப்பல்லா அந்த அளவுக்கு கெடக்க மாட்டேங்குது நம்ம வீட்லே வெச்சு வளத்தோ அப்டின்னா அத எப்பவனா நம்ப எடுத்து அ யூஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கு
அப்டிதாங்க இந்த வெந்தயோ இருக்கலங்க அது வந்து நா ஒரு மண்ணுல போட்டுருவாங்க எங்கிட்ட ஒரு தொட்டி இருக்கு அது வந்து கொஞ்சோ பாத்தீங்கன்னா அகலமார் ருக்கோ நா என்ன பண்ணுவ அதுல வெந்தயோ இருக்கலங்க அந்த வெதைய எடுத்து போட்டுட்டேனா ரெண்டு நாள் மூண் நாள்ல நல்லா மெளச்சி வந்துரோங்க எலவிட்டு அதுக்கப்புறோ கொஞ்ச நாள்ளே என் இன்னு கொஞ்சோ பெருசாய்டுமா அத என்ன பண்ணுவேன்னா கொஞ்சோ எலசாதான இருக்கு அத எடுத்து சமையல்க்குல்லா நம்ப வந்து அத சேர்த்துட் குனு அக்கா கூப்டிக் கூட்டிய எளைய இப்ப கருவேப்பிள்ள எல்லா நம்ம சேர்த்துக்குறோ இலங்க தாளிக்கும் போது அந்த மாரி நீங்க எல்லா சமையல்லயு இத வந்து தாளிக்கும் போது போட்டுக்கிட்டீங்கனா அதுலந்து ஒரு வா சோ வரோங்க அது நல்லாருக்கோங்க ஒடம்புக்கு நல்லதா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணும்போது அது பெருசா அதோட இது வந்து தெரியாது ஆனா வாசோ நல்லா வரோங்க கசப்பு தன்மை அந்த அளவுக் தெரியாது இருந்தாலு வாசோ‌ நல்லா வரவே நம்ம அத விரும்பி எடுத்துக்கலாங்க அதுதானேங்க இப்ப வந்து அந்த கா காய வெச் சி கஸ்தூரி மீ்த்தின்னு சொல்லிட்டு எல்லா இதுலயு போடுறாங்க அந்த வெந்தைய கீரே அது ஏன்னா அந்த வாசனைக்காக தாங்க அத போடுவாங்க அது வந்து ஒரு நம்ம கிரேவி செய்யற்துக்கு ஒரு அ ந அ நல்லா வந்து அது எடுத்து குடுக்கோங்க
கண்டிப்பா நா முயற்சி பண்ற நீங்க சொன்ன மாதிரி
நீங்க என்னங்க சமையல் நீங்களே செய்வீங்ளா இல்ல வீட்டுல யார்னா செய்ணுங்ளா
எனக்கு அந்த அளவுக்கு சமைக்க தெரியாது கொஞ்சோ கொஞ்சோ தா எனக்கு தெரியு ரொம்பலா சமைக்க தெரியாது அ வீட்டுல அண்ணி இருக்காங்க அவங்க ரெண்டு பேர்தா சமைப்பாங்க
சேரி செரிங்க உங்க அண்ணிக்கு நல்லா சமைக்க வருங்
அ அவுங்க நல்லா சமைப்பாங்க கொஞ்சோ
செரி செரிங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா காலைல வந்து பூரிதாங்க செஞ்சோ பூரியு உருளக்கெலங் கோ செஞ்சோங்க மதியத்து ஆமாங்க இல்லங்க அ அதுவு கரெக்ட்டு‌ தா என்னன்னா பொதுவாவே வந் து அ நாங்க என்ன பண்ணுவோன்னா ஊர்ல வந்து வீட்டுக்காரங்க செஞ்சா திட்டுவாருங்க ஏன்னா வந்து அது என்ன
அ அ ஓய்
ம் அந்த அளவு வந்து செய்ய விட மாட்டாருங்க இப்ப வந்து என்னன்னா கொழந்தைங்க அததா விரும் பி சாப்பிடவே வேற வழி இல்லங்க அதனால செரி செய்யின்ற மாரி அவருமே ஆயிட்டாருங்க ஏன்னா எ பைய வந்து பாத்தீங்ன்னா பூரி ரொம்ப விரும்பி சாப்பற்றா
ம்
செஞ்சி தானே ஆவுணு அதனால நாங்களுமே என்ன பண்றதுன்னு வாரத்துல ஒரு வாட்டியோ இல்ல ஒன் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ செஞ்சிருவோங்க
செரிங்க செரி நல்லதுதா இல்ல கொழந்தைக்காக நம்ம குடுக்கலா கொழந்தைங்க சாப் புறாங்கன்னும் போது செய்யற்துல தப்பில்ல கொழந்தைக்காக தானே செய்யிறோ
ம் ஆமாங்க இப்ப மதியத்துக்கு வந்து வெஜ்ஜு அ வெஜிடேப் புள் பிரியாணியுமே மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுக்கலான்ட்டு அ முடிவு பண்ணிருக் ருக்கேங்க இதுக்கப்புறோ தாங்க செய்யணு என்னதுங்க மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப ஈஸிங்க அ நீங்க என்ன அரிசி போட்றீங்களோ அத ஊற வெச்சிக்கோங்க நா வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசிதாங்க போடுவ அப்பதா ஒரு பிரியாணி மாரியே இருக்கு நம்மளுக்கு சா ப்பிடவு நல்லா இருக்கு ஆ எப் பவுமே வெங்காயோ வந்து அதிகமா போட்டுக்கணு பிரியாணிக்கு மூணு வெங்காயன்னா ஒரு தக்கா ளி நா போட்டுப்ப எனக்கு வந்து இது ரெண்டுலந்து ஆ ஒரு மூண் நால் பேர் அ நல்லா வந்து வயிறு நெறய சாப்லாங்க அந்த அளவுக்கு செய்வே ஆ எப்பமே வந்து மூணு த வெங்காயம் போட்டுப்பங்க ஒரே ஒரு தக்காளி வந்து போதுங்க ஆ எண்ணய அப்புறோ நெய் விட்டுட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுணுங்க போட்டுட்டு மூணு வெங்காய த்த வந்து போட்டுணுங்க அது வந்து மெலிஸ் மெலிசா கட் பண்ணிறுக்கணு நீளவாக்ல அதுக்கப் ப்புறமா அத நல்லா நல்லா வதக்கணுங்க அதுதா ரொம்போ முக்கியோ நல்லா ஒரு கோல்டு டன் ப்ரவுண்ல வந்துச்சுன்னா அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடுணுங்க போட்டுட்டுக்கு அப்பற மா அதையு நல்லா வ பச்சவாசோ போயிட்டொன்ன தக்காளி அதுக்கப்றோ கொஞ்சோ உப்பு அதுக்கப்றோ வந்து இந்த புதினா இலைங்கெல்லா கட் பண்ணி வெச்சிருப்போல்ல அது அதெல்லாம் போட்டு நல்லா வணக்குறோ வணக்கிட்டு அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தனி மொளகாத்தூள் இருக்குல்லங்க
ஆமா
போட்டுக்கணு கொழம்பு மெளகாத்தூள்னா அது கொழம்பு மெளகாத்தூள் கொழம்புக்குதா போட்ணு வெறு வந்து மெளகாத்தூள் இருக்குல்ல அது போட்ணு இல்லன்னா பிரியாணி மசாலா போட்டு க்கலா கொஞ்சமா போட்டுட்டு என்ன பண்ணோ நல்லா வணக்கணுங்க வணக்கிட்டு அ அதுக்கப்பறோ வந்து ஒரு பேஸ்ட்டு மாரி வரு எண்ண பிரிஞ்சு ஏனா நம்ம மசாலா போட்டாலே நல்லா வணிக்கிட்டோனா அது எண்ண பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரு அப்ப வந்து என்ன பண்னுனா கொஞ்சோ இந்த தயிர் இருக்குல்லங்க ஒரு நல்லா புளிக்காத தயிரு ஒரு ஒன்ற டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா நெறயா போட்டு அத டக்குன்னு மிக்ஸ் பண்ணி விட்டுறணு இல்ல திரிஞ்சு போயிறு நல்ல விஷயம் இன்னு அது ஒரு க்ரேவி மாரி வந்துருங்க வந்துடுச்சின்னா ஆ ஆ வந்துடுச்சின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணுனாங்க ஆ சீரக சம்பா அரிசி இருக்கல்லங்க ஓ நா ரெண்டு கிளாஸ் போட்டொன்னா நாலு கிளாஸ் தண்ணி ஊத்துவே நாலு கிளாஸ் தண்ணியு நா ஊ த்திறுவே அதுல ஊத்திட்டு அப்புறோ உப்பு அப்புறோ வந்து அந்த இதுங்க லெமன் வந்து பிழிஞ்சு விட்டு உப்பு அந்த புளிப்பு சுவை அப்புறமா வந்து காரோ இதெல்லா கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துப்போ அ ஆ பாத்துட்டு என்ன பண்ணனுனா நல்லா கொதிநிலை வந்தொன்ன அரிசி போட்டுன்னுங்க. அரிசில வந்து தண்ணி நல்லா கழுவி வடிச்சு வெ சின்னோ அந்த தண் அந் தண்ணி எக்ஸ்ட்ரா அதுல போ இய் வராத மாரி பாத்துக்கணுங்க ஏன்னா கொழஞ்சிப்போ போயிடு வடிகட்டி வச்சின்னு கழுவி அத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது அரிசி வந்து கீழந்து மேல வரு றவங்க அப்பதா நம்மளுக்கு வந்து அந்த குக்கர் மூட்றதுக்கு க்கு ஒரு சிக்னல் மாதிரி ம்ம அரிசி கீழந்து ஒரு மேல மெதக்கு கீழ அடில தண்ணி னாவே இருக்கோ கெளாறும் போது நம்மளுக்கு அது உணர முடியும் அப்ப நம்ம அத மூடிட்டு விசி ல் போட்டு ஆஹ் சிம்லா வெச்சி பதினஞ்சு மிஷோ தம்லே விட்னோங்க ஓகேங்ளா அப்டே குக்கர் மெசில் போட்டுட்டு நல்லா டைட்டா முடிவிட்னோ யூஷுவலா எப்டி கு குக்கர் க்ளோஸ் பண்ணுவோ அதே மாரி தா பண்ணிட்டு அத வெயிட் வெச்சு விட்டு சிம்ள தா வைக்கணு ஃபிப் ஃபிப்டின் மினிட்ஸ் டைம் பாத்துக்கோங்க பாத்துட்டு அதுக்கப்புறோ வந்து நீங்க ஆஃப் பண்ணிட்டிங்கனா அதுவ அதுல இருக்க கேஸ் வந்து போ போயிச்சுனா நீங்க ஓப்பன் பண்ணி நீங்க வந்து சேர்வ் பண்ணி சாப்பலா சூப்பரா இருக்கு ஆஹ் என் இதுல என்னன்ன இப்ப அந்த ஃபிப்டின் மினிட்ஸ்குள்ள உங்களுக் கொர் விசில் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா வெயிட் போட்டிருக்கோ வந்துருதுன்னு வச்சுக்கோங்க அப்ப நீங்க என்ன பண்ணலா பண்ணலான்னா நிறுத்திற்லா அப்டி விசில் வர்லன்னா பதினஞ்சு மிஷம் வேக்கு வெயிட் பண்ணு அவ்ளோதாங்க இப்டிதாங்க நா செய்வே
நல்லது நல்லா சொல்லிருக்கீங்க கண்டிப்பா நானு முயற்சி செஞ்சு பாக்குறே நானு ஒரு தடவ செஞ்சிருக்கே மஷ்ரூம் பிரியாணி ஆனா அந்த மஷ்ரூம் வந்து ஒரு மாரி டேஸ்ட் இருந்ததுனால எங்க வீட்டுல யாருமே அந்தளவுக்கு விரும்
ஐயோ நா மறந்தே மறந்துட்டேங்க மஷ்ரும் பிரியாணில நீங்க வணக்குவீங்களங்க அந்த தயிர் போட்டு வதக் வனக்கணுன் சொன்னல்லங்க அதுக்கப் அப்புற மஷ்ரூம் போட்ணுங்க அதுதா மெயின்னு சொல்லவே இல்ல அது வந்து பாத்தீங்ன்னா ரொம்ப மெலிசா கட் பண்ணிருக்கணு கட் பண்ணிட்டு நீங்க எங்க எனக்குமே அத புடிக்காதுங்க அப்புறமா சாப்ட்டு பழகிட்டே நீங்க என்னன்னா பிரியாணி மைஸ் செய்யுங்க செஞ்சுட்டு நீங்க பிரி மஷ்ரூம் சாப்பிட்லேனா கூட அந்த சாதம் சாப்பிடுவீங் ல அப்ப என்ன பண்ணுங்கன்னா த்தோட சேத்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்புடுங்க உங்களுக்கு பழகிடு எனக்குமே அதெல்லா பா சாப்ட்டு பழக்கோ இல்ல இப்பதா வந்து கல்யாண ஆகிட்டுதாங்க சாப்ட்டே பழகுறே அதுவு இப்ப ரீசெண்ட்டாதா ரொம்பல்லா முன்னாடியில்ல இப்பதா ரீசண்டா பழகிருக்கே
நல்லது நீங்க பிரியாணி எப்பிடி செய்யணுன்னு எனக்கு கத்து குடுத்துருக்கீங்க கண்டிப்பா நா முயற்சி செஞ்சு பாக்கறே உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷோ நம் அதுக்கு அடுத்த டைம் நம் பேசுவோ
த்த கலப்புல பேசுவோ அனா அங்க ஆம்பூர் பக்கோமே வந்து பாத்தீங்ன்னா ந் நறையருக்கு பண்ணுங்க பிரியாணி
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
நீங்க உங்க ஊரு பக்க வந்தா எனக்கு பிரியாணி வாங்கி தாங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பா வாங்கி தரே
ஏன்னா எனக்கு ஆம்பூர் பிரியாணி ரொம்ப புடிக்குங்க அத ரொம்ப மிஸ் பண்றேங்க
கண்டிப்பா நா வாங்கி தரே வாங்க கண்டிப்பா
சேரிங்க அடுத்த அழைப்புல சந்திப்போங்க நன்றிங்க